ஹலோ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கங்க நீங்க நல்லாருக்கீங்ளா
ம் நா சூப்பரா இருக்கங்க
ஓ கொழந்தய வெச்சிட்டு சூப்பரா இருக்கீங்க நல்லா தூங்க உட்ர உட்றாளா பாப்பா
எங்கீங்க தூங்கறக்கு விட்றா தூங்கறதே இல்லீங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க உங்க பாப்பாலா பெருசாயிட்டாங்க நீங்கலா எப்டிங்க சமாளிச்சீங்க
என்ன பண்றதுங்க சமாளிச்சுதான ஆகணு அவங்களே இப்ப ஸ்கூல் போற ஒரு மூணு வயசு ஸ்கூல் போற மூணு வயசு என்ன ஸ்கூல் போற வரைக்கே நா நைட் நாம தூங்க முடியாதுங்க எப்ப ஸ்கூல் சேத்தறமோ அப்பதா ஹோம் ஒர்க் முடிச்சிட்டு அவங்க ஹோம் ஒர்க்குக்கு வேண்டியே சீக்கரமா தூங்கிருவாங்க அப் அப்பதா நாம தூங்க முடியு அது வரைக்கு நீங்க உங்ளுக்கு தூக்கத்திவே மறந்துருங்க
ஐயயோ என்னங்க இப்படி சொல்றீங்க தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சுங்க
ஆமாங்க உங்ளுக் சின்ன கொழந்தையள்ளங்க ஃபீட் பண்ணிட்ருக்கீங்க அப்ப கஷ்டோந்தான கொழந்த தூங்குனாலு நம்ம எழுந்து ரெண்டு மண் நேரத்துக்கொருக்கா பீட் பண்ணியேதா ஆகணு அப்பதா கொழந்தைக்கு தொண்டையெல்லா ஒணராம இருக்கு அத கண்டிப்பா செய்யணு அப்றோ தூங்கும் போது நம்ம அடிக் மறுக்கா எந்திரிச்சி பாக்கணு கொழந்த எப்படி திரும்பி படுத்துருக்கா அப்டி திரும்பி படுத்துருக்கான்னு அப்பறோ எப்படி நம்ம தூங்க முடியு நீங்க சில நீங்க சில சமயோ பாருங்க பகல்லே கொழந்த ரொம்ப நேரோ தூங்குனாலுமே நீங்க வந்து எனக்கு தூக்கமே இல்ல பாப்பா தூங்க மாட்டிங்கறான் சொல்றீங்க அனா கொழந்தைக ரம் ரொம்ப நேரோ தூங்கிட்ருந்தா நம்ம போய் எழு எழுப்பி எழுப்பி பாப்போ கொழந்த தூங் என்ன இன்னு தூங்கறா எந்திரிக்க மாட்டிங்கறா உன்னு தூங்கறா அந்த பீலிங் உங்களுக்கு இருந்துருக்கா
ஆமாங்க இருந்திருக்கு அவுங்க தூங்கற நேரோ நம்மளுக்கு தூக்கோ வராது நம்ம தூங்கற நேரோ அவங்க தூங்க மாட்டாங்க
ஆமாங்க கொழந்த வளத்தரது சாதாரண விசியமாங்க நல்லபடியா கொழந்த வளத்துனாத்தன் நல்ல தலைமுறை உருவாக்க முடியு இப்ப நம்ம கஷ்டப்பட்டாதா அவங்க நல்லா நல்லா தூங்கி நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க நல்லா ஹெல்தி ஃபுட்டா குடுத்தாதா அவங்க வந்து அ வருங்காலத்துல எந் த நோய் இல்லாம ஆரோக்கியமா இருக்கு தாய்ப்பால் தான் ஃபீட் பண்றீங்க
ஆமாங்க நா பாப்பா பொறந்ததுலருந்து நா தாய்ப்பாலு தாங்க குடுக்கறே
சேரி சிங்க தாய்ப்பாலெல்லா கண்டிப்பா ரெண்டு வருஸ்த்துக்கு குடுக்கணுங்க அதுதாங்க ரொம்ப நல்லது அப்பதா உங்களுக்கு நறைய நோயெதிர்ப்பு சக்தி கெடைக்கு எனக்கு பாப்பா ஒண்ணு பொண்ணு ரெண்டு பேர்த்துக்குமே நா ரெண்டு ரெண்டு வருஷ தாய்ப்பால் குடுத்தங்க ஒரு வருஷ ஒரு ஆறு மாசோ ஃபுல்லா தாய்ப்பால் மட்டுந்தா குடுத் த அதுக்கப்பறோ எந்த தண்ணியூ கூட தரல ஆறு மாசத்துக்கு மேலதா தண்ணீ மத்த ஃபுட் அல்லா கொஞ்ச கொஞ்ச குடுக்க ஆரம்பிச்டே ஆறு மாசோ தாய்பால் மட்டுந்தா ரெண்டு பேர்த்துக்கு குடுத்த நீங்களு ஆறு மாசோ தாய்ப்பால் மட்டு குடுங்க அதுதாங்க ரொம்ப நல்லது
ஆமாங்க நானு ஆறு மாசோ வரைக்கு தாய்பால் தா குடுத்த அதுக்கப்பறோ தா கொஞ்ச கொஞ்சமா உணவல்லா சேக்க ஆரம்பிச்ச அப்பறோ ஃபஸ் ட்டு வந்து ராகிக் ராகி கூழ் குடுத்த ராகிய வந்து ஊற வெச்சு அரச்சு அதல்ருந்து பால் எடுத்து ராகி கஞ்சியா குடுத்த அதுக்கப்பறோ உருளக்கெழங்கு மரவள்ளிக்கெழங்கு அப்புடி ஒவ்வொரு கெழங்கா குடுத்தே அதுக்கப்பறோ ஒரு கொஞ்ச ஒரு ஆறு மசோ ஒ ஏழு மாசோ போனதுக்கப்பறோ பாப்பாக்கு லைட்டா சர்லாக் ஊட்றது இந்த மார்லா குடுத்த அப்பறோம் வேறன்னங்க குடுத்த ஒரு ஒன்பது மாஸ்த்துக் அப்பறல்லா பாப்பாக்கு பல்லல்லா வளந்ததுக் அப்பறோ மீட் குடுத்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முட்ட குடுத்து பாத்த பாப்பாக்கு அது சேர்ல ஃபஸ்ட்டு குடுத்தோன்னயு அதுக்கப்பறோ ரெகுலரா குடுக்க ஆரம்பிச்சு சேந்துருச்சுங்க அதுக்கப் பறோ கொஞ்ச கொஞ்சமா சிக்கன் மட்டன் இதல்லா குடுக்க ஆரம்பிச்சுட்டங்க பல்லு வந்ததுக்கு அப்பறோ பால் குடிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க
அது கஷ்ட்டமாதா இருக்குங்க இருந்தாலு நம்ம கொஞ்சோ அஜ்ஜஸ் பண்ணிதா குடுத்தாகணு ஏன்னா அது தாய்ப்பாலு ரொம்ப முக்கியமல்லங்க நீங்க நைட் நேரோ மட்டு குடுத்துக்குங்க பகல் எல்லா சாப்பாடுந்த இனி நா நா வந்துங்க ஒரு மண்நேரத்துக்கு ஒன்னு குடுக்கனு சொல்லி நா டெய்லி ஒரு சேட் மாரி போட்டு வெச்சுட்ட இன்னிக் இது குடுக்கணு அப்டின் சொல்லிட்டு இந் நா அவங்க சின்னதா இருக்கும்போது நீங்க சொன்ன மாரி ஆறு மாஸ்த்துக்கு தாய்ப்பால் மட்டு குடுத்துட்டுங்க மறுடி வந்து ராய்க்கூழ் வந்து நீங்க சொன்ன மாரி ஊற வச்சு பால் எடுத்து அதுல அ ஒரு நாள் வந்து ப்ளைட்டா உப்பு கொஞ்ச கொஞ்சம தா குடுக்கணு வச்சு குடுத்து பழக்கணு ஒரு நாளைக்கு உப்பு ஒரு நாளைக் சக்கர ஒரு நாள் நெய்யு ஒரு நாள் வந்து கொஞ்சோ பாலோ அந்த மாரியெல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துங்க ஆனா இது என்னங்க சாப்பாடு குடுத்து ஒரு இது கூழெல்லா குடிச்சு வாங்க ஆனா சாப்பாடுனு ஒன்னு ஊட்டி பழகுனே பாருங்க அப்பதாங்க ரொம்ப கஷ்டோ எங்க பாப்பாலா சாப்பாதே சாப்புடாது அங்க இங்க தூக்கி தூக்கி சாப்பாடு ஊட்றதுதா நம்ளுக்கு பெரிய வேலையா இருக்கு அது அங்க இங்க தூக்கி தூக்கி ஊட்டணு சாப்பாடே சாப்டாது ரொம்ப கஷ்டங்க கஷ் கஷ்டப்பட்டுதா சாப்பாடு ஊட்டுனே உங்க பாப்பா சாப்பாடு சாப்பிட்டுக்குதா உங்களையு அங்க இங்கேயு தூக்க சொல்லுதா
ஏங்க நீங்க வேற அந்த கதய கேக்குறீங்க அந்த பிள்ள எங்கெங்க சாப்பிடுது நல்லா ஒர் பத்து பதினோரு மாசோ வரைக்கு என்ன குடுத்தாலு அமைதியா சாப்ட்டுக்குங்க கொஞ்சோ வளந்துட்டாலா வெள்ளாட்டு தனம் ஆயிட்ச்சா எதுவுமே சாப்பர்றது இல்லைங்க இப்ப கூழு கஞ்சி கூட குடிக்கறது இல்லைங்க ஃபுல்லா பால் மட்டுந்தா அதுவுமே சரியா குடிக்கறதில்லைங்க அந்த பிள்ளைக்கு வெள்ளாட்டு ஜாஸ் தி ஆயிடுச்சிங்க எங்க இந்த கொழந்தைங்கல்லா நல்லா சாப்டுது நம்முளுக்கு கெடைச்ச ஃபுட்டு மாரில்லா இப்ப கொழந்தைங்களுக்கு கெடைக்குதாங்க
ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட்டுதா எங்க பாப்பாக்கு நீங்க சொன்ன மாரி நா பத்து மாசத்துலருந்து முட்ட கொஞ்ச கொஞ்சோ குடுக்க ஆரம்பிச்சே நாங்க வந்து நான்வெஜ் குடுக்குலிங்க மீன் குடுத்தே நீங்க மீன் ட்ரை பண்ணி பாருங்க மீன் குடுங்க மீன் கொஞ்ச கொஞ்சோ அது ஈஸியா சாப்பட்றக்கு ஈஸியா இருக்கு சீக்கிரமா ஜீர மாயிரு நான்வெஜ்லா கறியெல்லா உங்குளுக்கு கடிச்சு சாப்பர்றக்கு அது கொழந்தைகளுக்கு கஷ்டோ அது குடுக்காதீங்க இப்போதைக்கு பல்லெல்லா நல்லா வந்ததுக்கு அப்றோ ஒரு ஒரு வயசு ஒன்னே கால் வயசுல வேணா குடுங்க இப்ப மீன் குடுக்லா முட்ட மீனு இந்த மாரி குடுத்து பாருங்க மரவள்ளி கெழங்கு குடுக்காதீங்க இது உருளக்கெழங்கு ஓகே சக்ரவள்ளி கெழங்கு கொஞ்சோ மெதுமெதுன்னு இருக்கு மரவள்ளி கெழங்கும் கொஞ்சோ கஷ்டமா தா இருக்கு அவ நல்லா அவளே கைல வாங்கி சாப்புர்ற மாரி இருந்தா வேணா கொஞ்சோ சின்ன சின் சின்ன பீஸா போட்டு குடுங்க அப்றோ இந்த பருப்பெல்லா இருக்குதுல்லுங்க பருப்பு இதெல்லா வேக வைக்கும் போது கொஞ்சோ எடுத்து வச்சுட்டு கொஞ்சோ கருப்பட்டி சர்க்கர போட்டு எல்லா பருப்பு வகைகளு அதெல்லா கொஞ்ச கொஞ்சோ சும்மா ஒக்கார வச்சுட்டுங்க தட்டத்துல போட்டு குடுங்க அது சாப்பிடுவா குடுத்து பாருங்க
ம் சேரிங்க குடுத்து பாக்குறே இல்லிங்கக்கா அவ எதையுமே சாப்ட மாட்றா சத்துள்ள பொருள் நானே வீட்ல ரெடி பண்ணி குடுக்குறே சத்துமாவுலா நானே ரெடி பண்ணி குடுப்பங்க கடைல போயி முந்திரி பாதாம் பிஸ்தா பொரி மக்கானா அரிசி சி அவுல் இதெல்லா வாங்கிட்டு வந்து நானே வீட்ல ரெடி பண்ணி குடுக்குறே அப்பவு அந்த புள்ள எதுமே சாப் ப்பிட மாட்டிதுங்க நம்மதா பாட்டி காலத்து உணவுலா குடுத்தா எதுமே சாப்ட மாட்டிதுங்க எங்கங்க ஜங்க் ஃபுட் தா சாப்பட்றேங்குறாங்க பிஸ்கெட் குடுத் குடுத்தா சாப்டுது சிப்ஸ் குடுத்தா சாப்டுது ஆனா நல்ல முறையா செஞ்சு குடுத்து அந்த கொழந்த சாப்டவே மாட்டிதுங்க
அதெல்லா குடுக்க கூடாதுங்க கொழந்தைக்கு நீங்க அதெல்லா குடுக்காதீங்க அ அவளுக்கு என்ன விளையாட்டு காட்னா சாப்டுவான்னு பாருங்க அவுளுக்கு இனிப்பு டேஸ்ட் புடிச்சிருக்கா இல்ல லைட்டா உப்பு டேஸ்ட்டு புடிச்சிருக்கா எந்த மாரி செஞ்சு குடுத்தா சாப்பர்றான்னு பாத்து வச்சுட்டு அந்த மாரி ட்ரை பண்ணுங்க ஆனா ஸ்கூலுக்கலா போயிட்டு நம்ம குடுத்துட்டுன பிரச்சனையே இருக்காதுங்க ஏனா அவங்க சாப்ட வச்சிருவாங்க மெரட்டி நம்ம சொன்னாதா ரொம்ப செல்லம் பண்ணுவாங்க அங்க போயி எங்க பாப்பாவு அப்டி தா காயெல்லா சாப்ட மாட்டாங்க மொதல்ல அ ஸ்கூலுக்கு போனதுக்கப்புற எல்லா காயி அவங்க எது எது வீட் ல சாப்பட மாட்டாங்களோ அந்த காய்களாவேதா செஞ்சு குடுத்த அப்ப ஸ்கூலுக்கு போனா சாப்ட்டுதான ஆகணு பாவக்காய் உட்பட எல்லாமே சாப்ட்டு வந்துருவாங்க அப்ப சாப்ட்டு பழகுனங்க இப்ப வந்து நல்ல பெருசா கொஞ்ச பெருசானொனே சாப்ட்டு பழகிட்டு எந்த காய் குடுத்தாலு சாப்ட்டு க்றாங்க பிரச்சனையில்ல மொதல்ல கொழந்தைக அடம் புடி க்கிங்க அப்ப நீங்க அதுக்கு வேண்டி அவங்க சாப்பட மாட்டேங்கிறாங்கன் சொல்லி போட்டு குடுக்காமுடாதிங்க கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா குடுங்க அவங்ளுக்கு புடிச்ச மாரி அவ எது எந்த டேஸ்ட் அவளுக் புடிக்கிதோ அந்த மாரி சாப்பட குடுத்திங்னா சாப்ட்டு பழக்கிவா இந்த ஜங்க் ஃபுட் எல்லா கண்டிப்பா குடுக்கவே குடு க்காதிங்க அவளுக்கு மத்த ஃபுட் எல்லா அவளுக்கு பழக்கி உட்றாதிங்க வேறாச்சு கடையில வாங்கிட்டு வந்து கடை தீவனமெல்லா குடுத்திங்னா அது அதே பழகிரு அப் பற அந்த டேஸ்ட்டு நாக்குல ஒட்டிக்கு அப்பற அதேதா வேணுன் சொல்லு கொழந்தை அத மட்டு பழக்கிறாதிங்க ஃபோன் குடுக்காதிங்க கொழந்தைக்கு குடுக்குறதில்லல் நீங்க
ஏங்க நீ கேக்கறிங்க அப்ப அவங்க அப்பா குடுத்து குடுத்து பழக்கிட்டாருங்க அதனால அந்த புள்ள ஃபோன் இருந்தாதா சாப்புடுவேன் அடம் புடிக்குது இல்லன்னா சாப்படவே சாப்படாது அவ்ளோ சேட்ட பண்ணுதுங்க அந்த புள்ள
ஃபோன் கொடுக்காதிங்க ஃபோன் குடுத்தா கண் பாதிப்பாகு கொஞ்ச வெளயாட உடுங்க பக்கத்துல கொழந்தைகளா இரு க்காங்ளா
ஓ நெறைய கொழந்தைங்க இருக்காங்க பாப்பாவ நல்லா பாத்துக்குவாங்க தூக்கிட்டு போய் அவங்களேதா வெச்சு க்வாங்க இருந்தாலு இந்த சாப்படற நேரத்துலதாங்க ஃபோன் வேணுனு அடம்பிடிக்கிறது
சேர் செரிங்க பா நா வந்து எங்க பாப்பா வந்து சாப்பட மாட்டாங்க அப்படிதா அடம் புடிப்பா நா என்ன பண்ணுவ ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு இன்னொரு பாத்திரத்துல எம்டியா வெச்சுட் டு ஒரு ரெண்டு டம்ளர் குடுத்துரு ஒரு டம்ளர் குடுத்துருவ அது இதுல இருந்து தண்ணி எடுத்து அந்த பாத்திரத்துல ஊத்து அப் படியேதா இந்த ட்ரெஸ் நலஞ்சாலு பரவாலைனு அது தண்ணினா கொழந்தைகளுக்கு ரொம்ப புடிக்குமல்ல அந்த மாரி ட்ரை பண்ணிப்பாருங்க எங்க பாப்பாக்கு அப்படியே தாங்க சாப்பாடு ஊட்டுவே இப்படி மாத்தி ஊத்துவா அது நெறைஞ்சோன்னயு இதுல இருந்து அதுக் ஊத்துவா சாப்படுற வரைக்கு ஏதோ ஒண்ணு இது பண்ணி இது மாரி ஏதோ ஒண்ணு பண்ணி பண்ணிதாங்க சாப்பாடு ஊட்டணு கொஞ்ச நாளைக்கு அப்டியே அத வெச்சி மேனேஜ் பண்ணுவே அப்ற மறுவுடி வேற வெளையாட்டு எதோ ஒண்ணு பொம்மைகள போட்டு அப்படிதாங்க ஊட்டணு எந்த கொழந்தைங்க உடனே ஊட்னொனே சாப் டுது எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு சில கொழந்தைங்கல்லா அவங்க அம்மா ஊட்னொனே ஆ ஆனு வாங்கி சாப்புடுவாங்க எம் பாப்பா சாப்ட்டதே கெடையாது அந்த மாரி கஷ்டப் பட்டுதா அது கையில போட்டா சாப்பாடு நம்ம கையெல்லா வறண்டு போயிரு அந்த மாரிதா அப்பற எப்டி இருந்தாலு ஊட்டித்தானுங்க ஆகணு
ஆமாங்க நீங்க சொல்ற ஐடியாவு நல்லாருக்கு நானு அத செஞ்சு பாக்குறங்க அப்புறமா இந்த ஹஸ்பண்ட்ஸ் எல்லா ஏங்க அந்த கொழந்தைய எடுத்து பாக்கவே மாட்றாங்க கொழந்த பொறந்தொன ஐயோ அது அப்பா ஜாடைல இருக்கு ஐயோ அது அவங்க அப்பாவோட ரத்த அப்டிங்கறாங்க ஆனா பாக்குறக்கு மட் டு அவங்களால முடியாது எதுக்குங்க இப்படிலா சொல்றாங்க இந்த பெரியவங்க
அதுங்க அவங்க வெளியில வேலைக்கு போயிட்டு வராங்கல்லங்க வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டா இருக்கு கொஞ்ச நேர வேணா கொஞ்சுவாங்க அவங்க கொழந்தைகள வந்து தொட்டல்ல போட்டு ஆட்டறதாங்க பெரிய வேல எங்க வீட்டுக்காரு தொட் டல்ல ஆட்னதே இல்ல எங்க மாமியார் வேணா ஆட்டு அப்பற நானேதா ஆட்டணுங்க நைட் தூங்கும்போது தொட்டல் ஆட்னாதா தொட்டல்லதா படுத்து தூங்குவாங்க அதுக்கு எங்க மாமியார் பாட்டு சொல்லி ஆட்டும் அப்பற கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த பாட்டி எங்க பாப்பாவே திருப்பி பாட ஆரம்பிச்சிருச் ச்சி எங்க மாமிய தொட்டல போட்டா அதே பாடி அதே தூங்கி அப் அப்புற நானா ஆட்டி தூங்க வச்சட்டேன் வீட்டுக்காரெல்லா பாகக்கவே மாட்டாரு வேணா எடுத்து கொஞ்சுவாரு ஒரு நாளைக் சாப்பாடு ஊட்டுங்கன் சொன்னா ஐயோ என்னால முடியாது சாமி நீயே ஊட்டிக்கொண்டு போய்டுவாரு அ எல்லாரு அப்படித்தாங்க
ஆமாங்க நீங்க சொல்றது உண்மைதா எல்லாரு ஹஸ்பண்ட்ஸும் அப்படிதாருக்காங்க நால்லா தனியா பாப்பாவ பாத்துக்கனுங்க அம்மாவும் பாத்துக்க மாட்டாங்க மாமியாரும் பாத்துக்க மாட்டாங்க நானே தாங்க பாத் துக்கணும் பாப்பாவ
ஓ செரி ஸ் சரிங்க எங்க எங்க வீட்ல வந்து எங்க மாமியார் பாத்துக்கும் மாமனாரு பாத்துக்குவாரு அம்மா வீட்டுக்கு போனா அம்மா அப்பா பாத்துக் கோங்க அப்புற எங்க மாமியாரோட மாமியார் இருக்கங்க பாட்டி அந்த பாட்டி நல்லா பாத்துக்கும் அந்த பாட்டி எனக்கு கொஞ்ச வேலச்சுட்டு எங்க மாமியார் மாமனார் தோட்டத்துக்கு வேலைக் போயிருவாங்க எங்க அந்த பாட்டி வந்து எடுத்துட்டு போயிட்டு ரோட்டுல ஒக்காந்துட்டு வேடிக்கை காமிச்சுட்டு ரொம்ப நேர வச்சு கோள அந்த பாட்டி இருக்கறனால பிரச்சன இல்லங்க எனக்கு பாத்துக்கறக்கு ஆளுருந்தாங்க ஆனா அதே சமயம் வேலையு ஜாஸ்தியாருக்குங்க ஆனா சாப்பாடு மட்டும்தாங்க அவளுக்கு யாருமே ஊட்ட மாட்டாங்க நா மட்டும் தான் ஊட்டணும் அதங்க பெரிய கஷ்டமே
ச பரவாலங்க ஒங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக் இத்தன பேர் இருக்காங்க நாம்மளா தனியா கஷ்ட பண்ணு
சரிங்க பாப்பாக்கு வாழப்பழோம் முட்ட டெய்லியும் ஆப்பிளு அந்த மாரி கேர தேல கொஞ்ச கொஞ்சோ கையில அப்டியே அவ கடிச்சு சாப்பற மாரி குடுத்தீங்கனதா பல்லு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் சு அவளே கடிச் சாப்படும் போது சத்தும் கடைக்கும் அந்த மார் ட்ரை பண்ணி பாருங்க கேரடெல்லா குட்டி குட்டி பீசாது பொம்ம மாரி நீங்க செஞ்சு டிசைன்னா பொம்ம மார் செஞ்சு செஞ்சு குடுத்தீங்கனா இது இந்த பொம் ம அந்த பொம்மன் சொன்னீங்கன்னா பாத்து இன்டரெஸ்டா வாங்கி சாப்டுா அந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க
சேரிங்க ட்ரை பண்ணி பாக்குறங்க
உம் சேரிங்க சேரிங்க நா ஒரு நாள்க் வர பாப்பா பாக்குறக்கு சேர் வச்சுட்டீங்களா
ஆ சேரிங்க